வணக்கம் தோழி
தோழி வணக்கம் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்பிட்டாச்சுங்க பசங்களா தூங்கிட்டாங்ளா
தூங்கிட்டாங்க தோழி
ஆ ஆ கண்டிப்பாங்க ம் எப்டி ஃபோன் எல்லா நெறய பாப்பாங்களா பசங்க
இல்ல தோழி நா இப்ப ஒரு டூ டூ மன்த் லீவ் உட்டாங்க பாத்தீங்ளா
ஆமாங்க தோழி
அப்பதா கொஞ்சொ ஃபோன் பழகி விட்டுட்டே ஆனா இப்ப வந்து திரும்பியு ஒரு டேஸா ஸ்கூல் போறாங்க யூ கே ஜி போறாங்க போ நால் இல்ல அலோ பண்ண மாட்ட ஏனா வந்து முன்ன சே சேட்ட பண்ணதுனால கொஞ்சொ அலோ பண்ண இப்ப சுத்தமாவே அதுக்கு அலோ பண்றதே த அது ஏனா தோழி அது ஒரு தப்பான விஷ்யொ மொபைல் பிள்ளைங்க பாக்குதுன் வெச்சுக்கோங்களே அத நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வச்சே ஆகணு கண்டிப்பா
கண்டிப்பாங்க
ஏனா படிக்க மாட்டாங்க ஸ்கூல் போக மாட்டாங்க வெறு மொபைல் அத மட்டு்ந்தா கண்ணுக்கு தெரியு
ஆ அதையு விட நம்மளுக்கு நம்மளோட யோசிக்கிற திறன் கம்மியாகுது கண் பார்வ போகு ஆ இதாகுது இப்ப பாத்தீங்னா எங்க வீட்டுக்கு பக்கத்திலயே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் தேட் ஸ்டாண்டர்டு தா படிக்கிறாங்க ஆனா அவ் ங்கள இது செக் பண்ணணுதுல வந்து ஐ ப்ராப்ளம் இருக்கு நெறைய ஃபோன் யூஸ் பண்ணங்காட்டி அப்டின் சொல்லிட்டு இப்ப வந்து கண்ணாடி போட்ருக்காங்க
அப்டியா தோழி
பவர் நல்லாவே இருக்கு
ம்
இவ்வளவு நாள் ஏ கூப்பிட்டு வர்ல அப்டீன் சொல்லி கேட்டாங்க ஆனா அந்த கொழந்தைக்கு வந்து பவரு கம்மியானது வந்து அந்த கொழந்தைக்கு தெரியவே இல்லைங்க ம் ஆனா இப்ப மூணு வயசுலயே பாத்தீங்னா கா ஆ அதாவது சரி மூணாது படிக்கிறாங்க இப்பவே கண்ணாடி போட ஆரம்பிச்சாச்சு
அச்சச்சோ ரொம்ப கஷ்டோ தோழி எப்டி சொல்றது நம்ம பிள்ளயே வந்து நம்மளே தா கெடுக்குற மாரி நாம்ம கெடுக் கெடுக்கறதுகெல்லா ஆள் கெடையாது நம்மதா கெடுக்குறோ ஏனா பிள்ளைங்களே சமாளிக்க முடியலன்ற ஒரே காரணத்தினாலே நம்ம ஃபோன் குடுக்குறோ பாத்தீங்ளா
ஆ அப் ஆமாங்க அப்பறோ ரொம்போ அடம்புடிக்கிறாங்க ஃபோன் அப்டியே ஒரு அ ஃபோன் வேணோ ஃபோன் வேணோ ஃபோன் வேணோ அதே மைண்ட் செட்ல தா இருக்காங்க அஞ்சி நிம்ஷோ குடுங்க அஞ்சி நிம்ஷோ குடுங்கங்குறாங்க சேரி அப்டீயே நம்ம ஒரு அவசரத்துக்கு செரி அஞ்சி நிம்ஷோ இருனா ஆனா ஒரு மண்நேரோ பாக்குறாங்க
கண்டிப்பா தோழி ஆனா எங்க பாப்பாலா சொன்ன ஒடனே கேட்டுப்பாங்க தோழி இது தப்பு இது பண்ண கூடாது நா எங்க பாப்பாக்கு இந்த பேட் டச் சு குட் டச்சு இதெல்லா சொல்லி குடுப்பே தோழி அவுங்களுக்கு அதெல்லா புரியு அதே மாரி வந்து இன்னிக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களே
ம் செரிங்க செரிங்க
குடுத்தாங்கன் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டே என்னடி சொல்லி குடுத்தாங்கன் கேட்டே ஏ பி சி டி சொல்லி குடுத்தாங்க ஒன் டூ த்ரீ சொல்லிக் குடுத்தாங்க அ ஒன் ஒ என் இ ஒண்ணன்னு சொல்லி் குடுத்தாங்க பால்னு சொல்லி ஆப்பிள்னு சொல்லி குடுத்தாங்கன்னு சொன்னு ச்சு ஊஞ்சல் வெளாட வெச்சாங்கனு சொன்னுச்சு அடிச்சாங்களா எதாது திட்னாங்களானு கேட்டே
ம் செரிங்க
என்ன சொன்னுச்சுன்னா பெஞ்சுல அடி
ம்
என்னயனு சொல்லு தலையில மிஸ் அடிச்சாங்கனு சொன்னுச்சு எனக்கு ஒடனே கோவம்
அப்படியெல்லாமா செய்றாங்க
ஆமா பிள்ளைங்கள தலைல அடிக் தல மண்ட மூள கொழம்பீட்ச்சுன்னா என்ன பண்றது அதனால வந்து கோவப்பட்டு என்ன பண்ணே
உம்
கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி கோவப்பட்டு உங்குளுக்கு கால் பண்ணி கேட்டே கேட்டதுக்கு வந்து பாப்பா வந்து கொஞ்சோ அடோ பண்ணாளாமா சாப் படலயாமா சாப்படாம அவுங்க இருந்ததுனால அடிச்சுட்டாங்களாமா இதெல்லா ஒரு காரண அப்டீன்னு சொல்லி கேட்டே ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒண்ணு
ஆமாங்க ஆ கண்டிப்பாங்க உங்க சைடுல ஏதாவது டவர் ப்ராபளங்களா?
இல்ல இல்ல தோழி கேக்குதா உங்குளுக்கு
கேக்குது கேக்குதா ஆனா விட்டு விட்டு கேக்குது ஸ்பிளட் பண்ணி ஸ்பிளட் பண்ணி ஆ இல்லைங்க இப்ப இருக்க ஸ்கூல் நறைய ஸ்கூல் பாத்தீங்கன்னா அந்த மாரி எந்த கொழந்தையுமே அடிக்கறது இல்ல மிரட்டுறது இல்ல ஆனா நீங்க சொல்றத பாத் தா அந்த மேம் எப்புடி இப்புடி எல்லா பண்ணியிருக்காங்க
அது எனக்கே தெரியல தோழி ஆனா ஃபர்ஸ்ட் எல்கேஜி போனா புதுசு எல்லா இப்டியெல்லா இல்ல அந்த மிஸ் எனக்கு நல்லா தெரியு இதே ஊரு இப்டி பண்ண அது கூட எங்க பாப்பா சொன்னதே கெடையாது இப்டி கிஃப் சேர்ந்ததுக்கு அப்ற வேற மிஸ் மாரிருக்காங்க அப்டி அடிச்சாங்கன் சொன்னது எனக்கு கோவ வந்து நா
ஆ கண்டிப்பா ஆ அவங்க இல்லங்க அந்த கொழந்தைக்கு என்ன தெரியு எல்கேஜி யுகேஜி படிக்கிற கொழந்தைங்களுக்கு என்ன தெரியு
ஆமா சாப்பட்லனா நம்மதா தோழி ஊட்டிவிடனு சின்னப்புள்ளதான கண்டிப்பிருக்கு
ம்
அ என்ன ஒன்னாது படிக்கிற பிள்ளையா சரி ஓகே சாப்புடுனா சாப்பு டுன் சொ சாப் ட்றதுக்கு பயந்து கிட்டு விளாடுற புள்ளனா அப்டிதா இருக்கனு அப்டி நம்பி நம்மதான அனுப்புறோல்ல
ஆமாங்க ஆ கொழந்தைங்கள நல்லா பாத்துக்கணு அப்டிங்கறக்காக தா
ஆமா தோழி அதே மாரி வந்து நம் இருபதாயிர கட்டி ஃபீஸ் கட்டி தா படிக்க வைக்கிறோ அப்டின்னைல அவ கண்டிப்பா பாத்துதா ஆகணு
ஆ கண்டிப்பாங்க
ம் க்கு அத
நம் ஆ அவங்க வந்து சும்மா பாக்குறதுல்ல அவங்க சம்பள வாங்கிட்டு தா அத பாக்குறாங்க ஆனா இந்த மாரி இந்த மாரி ஒரு இது பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்லலா அப்டி எல்லா எதுமே பண்ண மாட்டாங்கங்க இப்போ பிடிஎம்லயே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லயே நாங்க எதாவது ஒரு சொன்னா கூட அவங்க விடுங்க அவங்க சின்ன இப்ப தான ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு விடுங்க பாத்துக்கலா அப்டின் சொல்லிருவாங்க நாங்க போய் இந்த மாரி கொஞ்சமாவது மெரட்டுங்க சப்போஸ் ஹோம் ஒர்க்கு எழுதிட்டு வரலனா கொஞ்சமாது பாருங்க அப்டின்னம்னா அ அதெல்லா படிச்சுக்குவாங்க அப்டிங்குறாங்க அவங்க மெரட்ட மாட்டேங்குறாங்க ஆ நாங்க ரொம்ப கம்பல் பண்ணி மெரட்ட சொல்லுவங்க அதெல்லா படிச்சு க்குவா பாத்துக்குவா அப்டின்தா சொல்லிருவாங்க
கண்டிப்பா தோழி
ஆனா இப்ப இருக்கற நெறய பேர் பாத்தீங்கன்னா எ கொழந்தைங்கள எல்லா ஃபர்ஸ்ட்டு எல்கேஜி யுகேஜி வந்து பாப்பா இன்னு வேற ஒரு ஸ்கூல்ல தா படிச்சிருந்தா படிச்சுட்டு இருந்தாங்க டே ஸ்கூல்ல ஆனா அந்த மேமு அதே மாரிதாங்க நம்ம எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போனா பேசாம இருங்க அதெல்லா பண்ணிக்குவாங்க நீங்க தா இது பண்றீங்க அப்டின் சொல்லிருவாங்க நா அந்த மாரிதா பாத்திருக்க என்னா சாப்டாதுக்கெல்லா அடி ஆ மண்டைல கொட்டு வப்பாங்ளா
அது குச்சில அடிச்சாங்களாமா எங்க பாப்பா கரெக்டா என்ன நடந்து எதுவோ அத கேட்ட கரெக்டா சொல்லு தோழி அது ஒன்னு ஏன்னா வந்து நம்ம சட்டிங்கல இருந்தே எங்க பாப்பாவுக்கு நான் பழகி குடுத்துருக்கே யாரு என்ன பண்ணாங்க யாரு அவங்க அப்பாவே எதாவது சொன்னா கூட அது எங் சொல்லணுன்னு சொல்லி் குடுத்துருக்கே அவங்க அப்பா எதாவது திட்ணா கூட அது வந்து கரெக்டா ஏன்ட்ட வந்து சொல்லு இப்படி திட்ணாறு அப்டின்னு சொல்லி சொல்லும் அப்பாவ அடிமா அப்பாவ தொரத்துமா நம்ம வீட்ட உட்டே
ம் அ பரவலாங்க ஆ ஹ
இருக்கே அப்டின்னு எல்லா அந்த பாப்பா சொல்லு ஸ்டாட்டிங்ல சொல்லாது தோழி இந்த
ஆ அம்மா செல்லமா அப்பா செல்லமாங்க
அதிகமா வந்து பாப்பா எங்கூட தா தோழி இருக்கு ஆனா வந்து அப்பாக்கிட்டதா அதிகமா எப்டி சொல்றது கொஞ்சோ நேரோ இருந்தாலுமே அப்பா கூட நல்லா பாசமா இருக்கூ ஆனா அந்த பாசோ எங்கிட்ட வராது ஆனா பொழுதன்னைக்கு என் கூடதா இருக்கு என் கூடதா சாப்புடும் எல்லாமே பண்ணு
அதுக்க அது எப்பவுமே நேச்சுரல் தாங்க பெண்ணுனா பெண் பிள்ளைங்கனாலே அப்பாவோட செல்லந்தான
ஆமா ஆம்
அது எப்டி அப்டி மாறாங்கன்னு தெரியல
ஆ அந்த பத்து நிமிஷம்னாலு பாருங்க அவங்க அப்பா தா அம்மாலா அடுத்த விஷயோ தா அந்த டைம்லா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க
ஆமாங்க
ஆனா நம்ம இருக்கயில அவங்கள கண்டுக்குவாங்க
ஆனா நம்ம தா காலைல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு நம்ம தான் பண்ணி விடுவோம் சாப் பாடு ஊட்டி வீட்றது குளிக்கிறது ட்ரெஸ் மாத்தறது அவங்களுக்கு ஏதாவது தேவையன்னா குடுக்கறது எல்லா ம் எல்லாமே நம்ம தா பண்றோ ஆனா வந்து பத்து நிமிஷோ பாப் பாங்க எடுப்பாங்க ஆனா உடனே வந்து அவங்கதா ஹீரோ அப்பா பண்றதுதா கரெக்ட்டு அம்மா பண்றது தப்பு அப்டிங்க அந்த மாரிதா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க
அமா அமா ஆ அதே மாரி யாருக்கு வன்ட்டு இம்பார்ட்டன் எங்க பாப்பா குடுக்குனா எனக்குதா குடுக்கு ஏனா வந்து நா அடிக்கடி அது இதுனு கேட்டுட்டே இருப்பே என்ன நடக்குதோ அத கேட்டுட்டே இருப்பேனா நா என்ன கேட்டாலு அந்த பிள்ள உடனே பதில் சொல்லோ ஆனா அதே அவங்க அப்பா கேட்டாருன்னா பதில் சொல்லாது
ம் பரவாலங்க ம் ம் ம்
அதுல ஒன்னு அதே மாரி எல்லா மே அவங்க அப்பா தானே வாங்கி தராரு ட்ரெஸ்ஸு ம் ம் சாக்ஸா இருக்கட்டு அந்த பிள்ளைக்கு புடிச்சதா இருக்கட்டு ட்ரெஸ்ஸா இருக்கட் டு எல்லாமே அவங்க அப்ப தானே அப்டிநேங்களா அவங்க அப்பா கொஞ்சோ எல்லா பாக்குறாங்க நம்ம சும்மா வீட்ல சொல்லி குடுத்துட்டு சமச்சு குடுத்துட்டு
ஆ அ அ ஆனா என்ன அவங்களா வெளிய போறாங்க அப்படிங்கிறனால எல் முக்காவாசி கொழந்தைங்க பாத்தீங்ன்னா அவங்க கூட வெளியே போகணு அப்டின்னுல்லா அடம்பிடிப் பாங்க அந்த மாரிலா அடம் புடிப்பாங்களா
ஆ அடம்பிடிப்பாங்க தோழி ஆ அதே மாரி அவங்க அப்பா கூட்டிட்டு போ மாட்டாரு பைக்கிள்ல்லா ஏனா வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சோ ஸ்பீடா வண்டி ஓட்டுவாரு தோழி நானே மு
ம் சரி ஓ சரி சரிங்க
ஆளுங்க பின்னாடி இருந்தாங்கன்னா மெதுவாதா போவாரு இப்ப நா இருந்தேனா மெதுவாதா போவாரு அதே பசங்க பின்னாடி உக்காந்து இருந்தாங்கன்னா செம்ம ஸ்பீட்ல போவாரு
ஏ அப்டி
அது ஏன் தெர்ல தோழி அது பழகிர்ச்சாட்டுக்கு அப்பயிலே இருந்தே அவர் அப்டிதா
ம் கொழந்தைக வந்து சந்தோஷமா வே பாப்பாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கங்குறனால அப்டி போறாங்களா இருக்குமோ
இல்ல தோழி அது அவரு டிரைவர்தா நைன்த்து படிக்கையிலே வந் து ஸ்கூல நிப்பாட்டிட்டு குறுக்கு வழில எப்டி சொல்றது வண்டி ஓட் டனுன்னு ஒரு ஆர்வத்துல ஸ்கூல் போறேன்னு பேக்க தூக்கி போட்டு வண்டி ஓட்ட ஓடுவாங்களா
ஓ செரி சரி
அப்பல இருந்து அந்த வண்டினா அவ்ளோ
அவ்வளோ அ இஷ்டோ
ஆமா நம்மள சா நம்மள தெய்வமா நெனைப்பாங்களோ இல்லையோ தெரியாது அந்த சா ஆமா அந்த வண்டிய தொட்டு கும்ட்டுட்டுதா வண்டிய ஸ்டார்ட் பண்ணுவாரு
பரவால்லங்க
அதே மாரி எங்களுக்கு ஏதா ட்ரிப் போகணுனா அவர்தா வண்டி ஓட்டிட்டு போவாரு கார
சரி ஆ சரி சரிங்க இதெல்லா நல்ல வி விசயந்தா ஏனா மத்தவங்கள நம்பி போகுறத விட அ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள நம்பி போம்போது நம்ம இன்னு வந்து பாதுகாப்பா இருப்போங்க
கண்டிப்பா தோழி எங்க ஃபேமிலல பாத்தீங்கன்னா இருவது பேரு தோழி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போகணுனா ஒரு லாரிலதா போற மாரி இருக்
ஹ ஆனா ஜாலியா இருக்குங்க இல்ல நீங்க அந்த மாரி ஒரு லாரிலயே போனா கூட நல்லதா இருக்கு இப்ப இந்த காலத்து இந் இந் த இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டி யாரு போறதில்ல ஆனா அதுல போனாலுமே நல்லாதாங்க இருக்கு
ஒரு தடவெல்லா தோழி நாங்க கார் புக் பண்ணி போனோ மொத்த பதினாறு பேர் போனோ பிள்ளைங்களோட சேத்து அப்டின்னு எல்லாரு வண்டியில போ கேல வந்து இடம் பத்தல எங்க மாமியார எர க்கி விடு நா பஸ்லே வந்தறே என்னால இப்டி உட்கார முடியாதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு
செரி ங்க தோழி செரிங்க தோழி உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷங்க அடுத்த பதிவுல மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்
நன்றி தோழி நன்றி தோழி